கேக்குதா
ஆ கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி நீங்க எப்டிருக்கீங்க
நானு நல்லாருக்கே தோழி என்ன பண்றீங்க ஆமா தோழி சாப்ட்டே நானுனா மல்லாக்கா படுத்தாச்சு தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி என்ன தோழி நீ ரொம்ப பிஸியோ
ஆமா தோழி மதியோ ஒரு பன்ரண்டு மணிக்கு பண்ரண்ர நெனைக்கே இல்ல மாமி ஒ ஓமா சாரி தோழி ஒரு ஒரு மணி கிட்ட வெளிய போனே தோழி வெளிய போயிட்டு வீட்டு வர ஆறு மணி ஆச்சு தோழி வந்த ஒடனே கொஞ்சோ சாயா குட் ச்சிட்டு அப்பறோ வந்து எனக்கு வந்து கொஞ்சோ நோட்டு் ப்ராக்டிக்கல் நோட்ல எழுத வேண்டியது தோழி அதெல்லா அப்டிருந்து எழ்தி முடிச்சுட்டு இருந்த தோழி வேற நாளைக்குன்னா ஃப்ரீயாருந்து படிக்கலாம்லா தோழி இன்னைக்கு எழுதி முடிச்சுட்டா
ஓ சேரி தோழி நாளைக்கு படிக்கணுமா தோழி உங்களுக்கு
ஆமா தோழி எங்களுக்கு நோட்டு செக் பண்ணுவே சொல்லிருக்காங்க தோழி படிச்சு நோட்ல எழ்திருக்குணுமா தோழி
ஓ சேரி ரொம்ப கஷ்டமாருக்கோ தோழி
ஆமா தோழி என்ன தோழி பண்ண ஒரே கஷ்டந்தா
என்ன தோழி பண்றது படிச்தான தோழி ஆவணு
ஆமாத் தோழி எடுத்தாச்சு ஆமா தோழி எடுத் தாச்சி இனி படிச்சுட்டு தா ஆவணு
ரொம்ப கஷ்டந்தோழி இனி நாள கழிச்சு வேற எங்ளு க்கு காலைல ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பீரியட் ஃபிசிக்ஸ் பிராக்டிக்கல் தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி
ஆமா தோழி உங்களுக் படிப்பலா எப்படி போது தோழி
ஆ நல்லா போகுது தோழி சம் தந்திருக்காங்க கம்ளீட் பண்றதுக்கு ஒரு டொண்ட்டி ஒன் சம்க்கிட்டே இருக்கு தோழி கம்ளீட் பண்ணணுமா படி படிக்க வேற சொல்லிருக்காங்க தோழி இன்னு இல்ல தோழி இனியு கம்ப்ளீட்டே பண்ல நாளைக்குதா உக்கா சொல்லிக்கா நாளைக்கு தா தோழி உக்காந்து கம்ளீட் பண்ணனும் நாள கழிச்சு வேற நோட் செக் பண்ணுவேன் சொல்லிருக்காங்க எங்களுக்கு
எப்படி தோழி இருபத்தி ஒன்னயு ஒரே நாள்ல முடிப்பீங்க
முடிக்கணு தோழி என்ன தோழி பண்றது சின்ன சின்ன சம்தா தோழி பிரச்சன இல்ல அதனால
ஓ அப்டியா தோழி எங்ளுக்கு இங்க ப ஒரு யூனிட்ல உள்ள ஃபுல் ப்ராப்ளமு நாளைக்கு சமிட் பண்ண சொல்லிக்காங்க தோழி ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி நாளைக்கு வைக்கணு தோழி
அசைமெண்டா தோழி
அசமெண்டுக்கு இது எடுப்பாங்ளா தோழி
சேரி தோழி சேரி தோழி எங்ளுக்கு வர்ற நெக்ஸ்ட் வீக் இன்டர்னல் ஸ்டார்ட் ஆகுது தோழி
அப்டியா தோழி எங்ளுக்கு வந்து ஜூலை டுவென்ட்டி ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிக்குது சொன்னாங்க தோழி
சேரி தோழி நீங் பத்தாத்தேதி தா தோழி மொத எக்ஸாமு ஒரு யூனிட் ஃபுல்லா படிக்கணுமா தோழி இன்னு தொறந்தே பாக்கல தோழி புக்க
எங்ளுக்கு அப்டித்தா தோழி எங்ளுக்கு வந்து ஒரு யூனிட் இல்ல தோழி ஒன்ற யூனிட் தோழி ஏன்னா ஒரு புக்க வந்து ரெண்டு மேம் எடுப்பாங்ளா தோழி அப்போ ஒரு மேம் வந்து ஒரு லெசன் ஃபுல்லா முடிச்சாச்சு தோழி இன்னொரு மேம் வந்து பாதில நிக்காங்க பாதி அப்போ ரெண்டுத்தையு சேத்துல தோழி எங்ளுக் படிக்கணு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஒரே பிரஷரா இருக்கு தோழி ஃபுல்லா
வாழ்க்க ஓடுது தோழி
எங்ளுக்கு வந்து இந்த திங்களுக்க அடுத்த திங்கள் வந் து பிசிக்ஸ் இன்டர்னெல்னு சொல்லிருக்காங்க தோழி எடுத்து இனி இனி வரக்கூடிய ஃப்ரைடே வர எடுப் எடுப்பாங்ளா அது ஃபுல்லா படிக்கணுமா தோழி
ஆ ஒங்க ஜூனியர்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் வச்சுருச்சா தோழி
இல்ல தோழி அத பத்தி யாருமே இங்க டிபார்ட்மெண்ட்ல பேச்ன மாதிரியே தெர்ல தோழி
ம் சேரி ஃபஸ்ட் டேஸ் கிட்ட எல்லா பேச்னீங்ளா தோழி
ஆமா தோழி நாங்க பேச்னோ தோழி ஒரு கொஞ்சோ ஒன்னு ரெண்டு பிள்ளைல்ட்ட பேசிருக்கோ தோழி மிச்ச பிள்ளைல்லா ஆளே கானாத் தோழி அமைதியா இருக்கு கிளாஸே மொத்தோ அமைதி கிளாஸ் தோழி
ஓ சேரி தோழி உங்ளுக்கு இங்க சொல்ல போனா நாங்களு போய் பாத்தோ தோழி எங்க கிளாஸ் ல நாங்க முன்னாடி இருந்த கிளாஸ்ல எல்லா எல்லாமே இந்த வாட்டி வந் து எல்லாருமே குரூப் குரூப்பா சேந்து வந்திருக்காங்க தோழி யாருமே தனியா வர்ல
அப்டியா சோழி
எல்லாருமே சொல்லி வச்சு கேங்கா வந்துருக்காங் தோழி நம்மல்லா தனியா தானுங் தோழி வந்தோ அவுங்களா அப்டி இல்ல தோழி குரூப்பா சொல்லிவச் சு சேந்து வந்திருக்காங்க தோழி நாங்கல்லா பாத்தப்பயே ஆச்ரியபட்ருப்போ
கேள்விப்பட்டே தோழி பாதி வந்து நாங்க படிச்ச ஸ்கூல்லு இன்னொரு ஸ்கூல்லருந்து நாகர்கோயிலருக்க ஸ்கூலுமா தோழி
ம் அப்டியா தோழி ஓ செரி நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல ஒழுங்கா மூஞ்ச கூட அப்புடியா ஆமா தோழி இன்னு சொன்னாலா பே அமைதியா இருக்காதுங்ளா சொன்னா ஏக நம்மல்லா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தப்ப அமைதியா இருந்தோ தோழி பேச மாட்டோ அவ்ளோவாட்டி ஆனா இந்த பிள்ளைங்லா அப்டி இல்லையா பேசிட்டே இருந்தோல எங்க மேம் வேற சொன்னாங்க
ஆமா தோழி கேளிப்பட்டே ஒங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லா ரௌடிசமா போனா ச அடிச்சு போட்ரு போல
அதெல்லா எங்களுக்கு தெரில தோழி நாங்க பொய் பாக்கல தோழி போய் பாத்தா ஒரு குரூப்பு ரெண்டு குரூப்பு தனித்தனியா உக்காந் சாப்ட்டுட்ருந்த தோழி அப்புறமாட்டு செரி வந்துரும்வோன் வந்து ட்ட தோழி கண்ணுலயே பாக்கல தோழி எந்த பிள்ளயயு நாங்களு பாப்போ நெனச்சோ பாக்கல ம்
ஒரு ரெண்டு பிள்ளைகள் மட்டு ந ரெ ரெண்டுன் சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் மட்டு நல்லா குளோஸா பேசு மிச்ச பிள்ளைல எல்லா அமைதியா இருக்கு தோழி நம் நாங்க போற டைம் மத்தியொ தா போனோ தோழி கிளாஸ்ல ஆனா யாருமே இல்ல தோழி ஒரு நாலுஞ்சு பிள்ளைகள் மட்டுதா பெஞ்சுல அப்டி உக்காந்துருந்து ஒறங்கிட்டு இருக்கு தோழி ஒறங்குது தோழி எல்லா பிள்ளைளு
இது ஒரு வார ஃபிரியா தான தோழி விடுவாங்க அப்புறோ தா இருக்கு தோழி
ஆமா தோழி அந்த பிள்ளைகள் இப்பவே சொல்லுது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொல்லுறாங்கன்னு
ஓ ஆமா கண்டிப்பா அட்வைஸ் பண்ணியே கொண்ணுருவாங்க தோழி நமக்கு இல்லாத அட்வைஸ் நம்ம பாக்காத அட்வைஸா தோழி
ஆமா தோழி ஆனா இவுங்களுக்குல்லா எங்களுக்குல்லா எப்டி தெரியுமா தோழி ஆ காலேஜ் நம்மளுக்கு நேத்தோட ஓபன் பண்ணாங்களா தோழி ஆனா வந்து எங்களுக் குலா மொதன் ரெண்டாவது நாளே புக்க எல்லா தந்து பாட நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க தோழி
அப்படியா தோழி
அப்பனா எங்க் ஆமா தோழி ஆனா இவங்களுக் கு வந்து ஒரு வார கழ இவங்களுக்கு வந்து ஏழா தேதி கிட்டதா ஆரம்பிப்பாங்களா தோழி ஒரு வீக் வந்து அட்வைஸா தோழி
சரி தோழிச்
பாத்தீங்களா தோழி எங்களுக்கு ஒரு நியாயோ அவங்களுக்கு ஒரு நியாயோ
ஆமா தோழி
என்னத்த போட்டு சொல்ல
ஆமா தோழி நம்ம போற எடொ எல்லாமே அப்டித்தா தோழி இருக்கு
ஆம தோழி வேற எங்க கிளாஸ்ல வெர பிள்ளைகள் மாட்டி கொடுத்து மாறி மாறி சண்ட தோழி
ஏ தோழி என்னாச்சி
ஃப்ஷ்ஷர்ஸ் டே புதுச்சு ஃப்ஷ்ஷர்ஸ் டே இல்ல தோழி புதன்கெழம வந்து ஃபஸ்ட் இயர்ஸுக்கு ஓப்பனா தோழி அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள வந்து போட்ல வந்து ஐஸ் பிரேக்கிங் செக்ஷன்னு ஒரு இது மாரி ஹெட்டிங்க எழுத சொன்னாங்க போ தோழி அதே போல பென்ச் எல்லா ரவுண்டா சுத்தி போட மாரி சொன்னாங்க தோழி மேமு அது வந்து எ இப்போ முடிக்கணுமா ஒன்னே முக்கால்குள்ள முடிக்கணுமா தோழி ஒண்ணே முக்காளுக்கு சாப் டதுக்கு டைம் தந்துருக்காங்களா இல்ல இந்த மாரி பெஞ்சு கிளீன் பண்ண டைம் தந்துரு கணு அவங்க பீரியட தரலாம்ல தோழி அப்போ அடுத்த பீரியட் வந்து லன்சு முடிஞ்சு அடுத்த பீரியடு வந்து அவங்க பீரியடு அப்போ அவங்க பீரியடு தர்லால தோழி இந்த மாரி பிரேக்லயா தோழி தருவாங்க அப்ப நாங்க என்ன பண் ட்டு நாங்க ஒரு நாலு பிள்ளைல இருந்து லைப்ரரி போயிட்டோ தோழி மத்தியோ லைப்ரரி போய்ட்டோமா இங்க வந்து நாங்க சொல்லிட்டு தா போனோ தோழி நாங்க வந்து கிளீன் பண்றோ சொல்லிட்டுதான் போனோம் அப்புறோம் நாங்க ஒன்னே முக்கால் பெல் அடச்ச பிறகுதான் தோழி கிளாஸுக்கே வந்தோம் பாத்தா அதுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தோழி போர்ட் ல கொஞ்சோம் டிசைன் மட்டும் போடண்டிய வேலை இருந்து தோழி அது வேற பிள்ள பாத்திருந்தா நா வந்து சரி கிளாஸு போகவேண்டா கெமிஸ்ட்ரி வரைய சொல்லி அதனாலே சும்மா அப்டியே இருந்தோ அப்போ ஒரு பிள்ள வந்து நா ப பயமா இருக்கேன் நா போறே போறேன்னு சொல்ட்டு போய்ட்டா தோழி ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் தா லேட் ஆச்சு பெல்லட்ச்சி ஒரு அஞ்ச நிமிஷோ தா லேட் அதுக்கு அவ போயிட்டா அப்போ மிச்சோம் ரெண் டு மிச்ச நாங்க ஆறு பேரு கிட்ட இருந்தோ தோழி அதுல மிச்ச ரெண்டு பிள்ளையிலும் ஒரு பதினஞ்சு நிமிஷோம் கழிச்சு போச்சு தோழி அப்புறோ மிச்ச நாங்க நாலு பேர் மட்டும் போவாம இருந்தோ தோழி அதுக்கு வந்து அ ங்க உள்ள பிள்ளைகள் வந்து இங்கயே பாத்துட்டு இருந்திருக்கு தோழி அப்போ மேம் வந்து தீடிர்னு கேட்ருக்காங்க அப்ப இந்த பிள்ள ஒரு பிள்ளை எந்திருச்சு அவ்ங்க எல்லாரும் அங்க இருக்காங்க அப்டின்னு எங்கள எங்க பேர்லா மாட்டி விட்டுட்டு தோழி
அப்போ வந்து இது எங்களுக்கு இந்த விஷயோம் தெரியாது அந்த பிள்ளைல எங்கள மாட்டி குடுத்தது நாங்க வந்து இங்க வந்து நாங்க வந்து ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தான் தோழி கிளாஸ் முடிற சமயத்துலதான் தோழி நாங்க வந்து கிளாஸுக்குள்ள சொல்லி அங்கிருந்து நடந்து வந்தோம் தோழி பாத்தா இங்க இருந்து பாக்கும் போதே அந்த பிள்ளைகள் வெளில நின்னுட்டு இருக்கு தோழி அதனால சேரி பாத்துக்கலாம் சொல்ட்டு அங்க போய் நின்னோம் மேம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க அட்வைஸ் பண்ண திட்னா ரொம்பெல்லாம் திட்டல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவ கொஞ்சோம் திட்டினாங்க தோழிலி நமக்கு தான் உரைக்காதுல பழகி போன விஷயோம் தான
கண்டிப்பா
உம் ஆமா தோழி அதனால அப்டியே நின்னுட்டு இருந்தோம் லாஸ்ட் ல இருந்து நாங்க வந்து ஸ்டெப்ஸ் ல ஏற போது எங்க கிளாஸ்ல வந்து ஒரு பிள்ளை வந்து கூப்ட்டா அப்ப நாங்க வந்து அந்த பிள்ளைக் கிட்ட கேட்டோம் யாராவது எங்கள மாட்டிகுடுத்தாங்களா மாட்டி அப்ப அந்த பிள்ள சொன்னா இல்ல யாருமே உங்கள மாட்டி குடுக்கல அப்டி சொன்னா லாஸ்ட்ல பாத்தா எங்கள மாட்டிக்குடுத்ததே அந்த பிள்ளதான் தோழி எங்களுக்கு ஒரே ஷாக்கு அப்றோம் ஆமா தோழி அதுக்கப்புறோம் அந்த பிள்ள ஒரு மாறி கொஞ்சோம் படவு ச்சுட்டு இருந்தா ஒருமாரி திமுரா அவதா எல்லாமே அப்டின்னு கொஞ்சம் பட வச்சிருந்தாலா அதே போல காலையில அடுத்த நாள் லீவ் தோழி புதன் கிழமை லீவ்ல தோழி ஃப்ரெஷஸ் ஆயிச்சு ஃபர்ஸ்ட் இயர்க்கு ஓப்பனால காலங்காத்தால எட்டுக்கு ஓகே மேம் டுடேஸ் போஷன்னு மெசேஜ் போடுறா தோழி குரூப்ல
ஓ சேரி தோழி பாத்தீங்களா
டிபன ஆமா தோழி எல்லாரும் சிவரேந்தன் இருந்தா அவ மட்டும் படிச்சு நல்ல பேருவாங்கணூ நாங்க நம்மெல்லாம் கெட்ட பிறகும அப்டி பண்ணிட்டு இருக்கா தோழி அது அவ ஓபனா நடந்த விஷயத்த சொன்னா கூட பிரச்சனை தோழி எங்கள பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிரு க்கா தோழி எங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா தெரிஞ்சு ச்சு மேம் எல்லாம் நீங்க மதிய நேரோம் கிளாஸ்ல இருக்க மாட்டீங்களா அப்டின்னு கேக்குறாங்க தோழி இந்த பத் த்து உம் லைப்ரேரிக்கா போனும் அப்டின்னு அதுக்கப்புறோ அந்த பிள்ள வந்து குரூப்ல மெசேஜ் போட்டால தோழி மேம் பாக்கவே இல்ல தோழி ரிப்ளையும் பண்லையா அப்றோ நேத்து வந்து கிளாஸ் நடத்த வந்தாங்க தோழி கிளாஸ் நடத்த வரும்போது மேம் வந்து லாஸ்ட் டா கிளாஸ் நடத்தி முட்ச்ச பிறகு உங்களுக்கு வந்து படிக்கணு ஒரு எண்ணமே இல்லையா யாருமே மெசெஜ் பண்ணி கேட்க மாட்டீங்களா அப்டி சொன்னா அப்போ கூட இருந்த பிள்ள வந்து அதா அவா மெசேஜ் போட்டால டுடேஸ் போஷன்னு அதுக்கு மேம் சொன்னாங்க அவா மட்டு தா கிளாஸ்ல பிள்ளையா உங்களுக்கெல்லா மெசேஜ் போட தெரியாத அப்போ அந்த பிள்ள சொன்னா நீங்க தா ரிப்ளே பண்லையே அப்டின்னு சொ சொல்ட்டா தோழி எங்களுக்கு கடந்து ஒரேசிலி பல்ப் எங்கயாச்சு பல்ப் எங்கயாச்சு அவ்ளுக்கு ஒரு மாரி பட்ட அசிங்கமாய ச்சு தோழி நாங்க கடந்து சிரிச்சிட்டேந்த தோழி ஆமா தோழி நீ அடுத் ததுவே பின்னாடியே செய்வா பதிலுக்கு நாங்களு செஞ்சு உட்னு தோழி சும்மா நாங்க அவுங்க விஷயத்துல போவே மாட்டோ தோழி தேவ இல்லாம எங்க விஷயத்துல வருவாங்க தோழி
எல்லாரு அப்டிதா
அதா தோழி ஒரே டென்சன் கிளாஸ்ல ஃபுல்லா சண்ட தோழி இப்ப எல்லா பேசறதே இல்ல தோழி பேசே எங் கிளாஸ்ல நா பேஸ்றது ஒரு புள்ளட்ட மட்டு தா தோழி ரொம்ப க்ளோஸா பேசுறது மிச்ச யார்டயு அவ்ளோவா பேசவே மாட்ட தோழி அப்டியே இருப்பே
சேரி தோழிஸ்
என்ன தோழி பண்ணு
சரி தோழி நமக்கான நேரம் முடிந்தது தோழி அ நேரம் முடிந்தது தோழி மீண்டும் அடுத் த கால்ல சந்திப்போ தோழி
நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் தோழி